ஹலோ வணக்கம் பிரதர் நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே நீங்க
நல்லாருகே பிரதர் சாப்டீங்ளா
சாப்டாச்சுங்க நீங்க சாப்டீங்ளா
நானா சாப்டேன் பிரதர் என்ன பண்ணிட்டுருக்கீங்க
சும்மாதாங்க நீங்க என்ன சும்மாதா இருக்க நீங்க என்னா பண்றீங்க
நா இப்பதான் ஒர்க் முடிச்சிட்டு வந்தேன் பிரதர்
அப்டியா சேரிங்க சேரிங்க
என்ன வேல பாக்குறீங்க ஒன்னு ஒர்க் எதுவும் படிக்கல பாக்கலீங்ளா
இல்ல நா படிச்சுட்டு இருக்கேன்
ஓ ஸ்டூடெண்ட்டுங்களா
ஆமா படிச்சு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கேன் நெக்ஸ்ட் எம் பி ஏ பண்ணலாம்னு இருக்கேன்
ஓகே ஓகே ஓகே
நீங்க என்னா பண்றீங்க என்னா ஒர்க் பாக்றீங்க
நா சிவில் ஒர்க் ப்ரெதர்
சிவில் ஒர்க் அப்டியா என்ன என்ன மாரி ஒர்க் அது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லிந்த
அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கே
இன்ஜினியரா அப்ப நீங்க
ஆமா நா இன்ஜினியரிங்
ஓகே ஓகே நல்லதுங்க
நா டிப்ளமோ முடிஷ்ட்டு பி ஏ முடிஷ்ட்டு எம் ஏ முடிஷ்ட்டே
ஓகே ஓகேங்
எம் ஏ முட்ஷ்ட்டு ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கே
ஆ சேரிங் நல்லது நல்லது
ஓகே ஓகே நீங்க எந்த ஊரு
நா சென்னை தா நீங்க
நா திருச்சி
திருச்சியா
ஆ திருச்சி பக்கத்துல குளித்தலை
எப்டி இப்பதா ஒர்க் முடிஷ்டு வந்தீங்களோ லாஸ்ட்டு இதா ஒர்க்கோ
இப்பதா ஒர்க் வந்தே இல்ல இல்ல இன்னிக் சேட்டடேங்கற்னால கொஞ்சோ சீக்கிரமா வந்துட்டே நாளைக்கு ஊருக் போனோ நா இங்க ரென்ட்டெடுத் தங்கியிருக்கே சொந்த ஊ ஊருக் போறே நாளைக்கி இங்க டெண்டெடுத்து தங்கிருக்கனுங்களா போய்ட்டு போய்ட்டு வர முடியாது அதனால நானு இங்யே ஸ்டே பண்ணகிட்டே வீக் ஆஃப் போய்ட்டு வருவே
செரிங்
ஊருக்கு போய்ட்டு வருவே ஊருக்கு போயிட்டு பாத்தட்டு அம்மா அப்பால்லா பாத்துட்டு வருவே அம்மா அப்பால்லா என்ன பண்றாங்க
அம்மா அப்பா வீட்லதா இருக்காங்க
ஓகே ஓகே உங்க கூட எத்தன பேர் பேரு கூட பொறந்தவங்க
ரெண்டு தம்பி ஒருத்தங்க இருக்காங்க நீ நீங்க உங்களுக் எப்டி
எனக்கு எனக்கு முன்னவ எனக்கு ஒரு தம்பி எனக்கு நேர் மூத்த ஒருத்தர் ருக்காரு பெரியவர் ருக்காரு
செரி ஓகே ஓகே
எல்லா ஒர்க் பண்றாங்க நீங்க என்ன சென்னையில எங்க இருக்கீங்க
நாங்க சென்னை தாங்க சென்னையில வந்து அடையாற்ல இருக்கோ
சென்னை அடையாற்
ம்
ஓகே ஓகே ஓகே ஓகே அப்பறோ படிப்பெல்லா எப்படி போகுது காலேஜு லைஃப்லா
காலேஜு லைஃபு முடிச்சிருச்சுங்க காலேஜ் முடிஞ்சிருச்சு
ம்
இப்ப இனிமேல் காலேஜ் லைஃப் நல்லாதா போச்சு போன வரைக்கு
ம் ம் ம் ம்
ம் நீங்க எந்த காலேஜ் பட்ச்சீங்க
நா டிப்ளமோ வந்துட்டு வெற்றிநாயகா பாலிடெக்னிக்
ம்
அப்பறோ பி ஈ எம் ஈ லா கொங்கு ஹைடெக் கொங்கு நாடு
செரி
கொங்குநாடு கேள்விப்பட்ருப்பீங்களே நாமக்கல் நாமக்கல் ரோடு
தெர்லங்க அவ்ளோவா நமளுக்கு ஊரு சைட்லா தெரியாது
த கொங்கு நாடு த கேள்விபட்ருக்கீங்களா காலேஜு
இல்ல கேள்விபட்டதில்லங்க
கேள்விபட்டதில்லங்ளா கொங்கு நாடு
நீங்க இது சென்னைக் வந்திருக்கீங்களா
ம் சென்னைக் எத்தனையோ தடவ வந்துருக்கே சென்னைக் வந்துருக்கே சென்னைல எத்தனையோ தடவ நின்று இது பண்ணிருக்கே சென்னை திடீர்னு கேட்டுட்டீங்க சென்னை வந்துருக்கீங்களா அப்டின்னு
ம்
ஆ ஆஃபீஸ் சம்மந்தமா எத்தனையோ தடவ வந்துருக்கே மரமலை நகர்ல இரு ரூம் எடுத்து தங்கிருக்கே ஒரு ஒன் ஒன் வீக் தங்குனே ஆஃபிஸ் சம்மந்தமா நீங்களா எப்டிதா சென்னைல இருக்கீங்களோ தெரில அப்பா
ஏ என்னாச்சு
இல்ல சொல்றே எப்டி அவ்வளோ அப்பா டிராஃபிக்கு ஏ அப்பா சாமி ஐயயோ எப்டிதா அப்டி இருக்கீங்களோ தெர்ல நம்மளா ரொம்ப கஷ்டமாய்தா நம்மளா கிராமத்துல இருந்தாளுங்களா எல்லா கிராமத்துல வேல இல்ல வேல இல்ன்னு எல்லா சென்னை ஓடியாந்தர்ராய்ங்க அங்க எப்பா எப்டி தாங்க ஓட்றீங்க சாமி ஆ
அது அப்டிதாங்க பழகிற்ச்சு
சீரியஸா சொல்றங்க கிராம
ம்
டவுன்ல இருந்து வந்துட்டு கிராமத்துல இருந்துக்குவாங்க ஆனா கிராமத்துல இருந்துட்டு டவுனுக்குள்ள இருக்குறது ரொம்ப கஷ்டோ அவூங்களால முடியாது இருக்க முடியாது
பா மா கரெக்டுதா
நா எப்படா அந்த ஒன் வீக் போகுன்ருந்துச்சு எனக்கு மித்தபடி எல்லா டிஷ்டிக்கு போயிட்டு வந்துருக்கங்க ஐய்யோ எல்லா டிஸ்டிக்கு போய்ட்டு வந்துருக்கே மதுர போயிருக்கே மதுரேல்லா செம ப்ளேசு மதுர இங்கருந்து கோயம்புத்தூரு கோயமுத்தூர் முடுச்சுட்டு இங்க இருந்து எங்க நானு கடப்பா வரைக்கு போயிட்டு வந்துதே சுத்தாத ஏரியா இல்ல ஆனா சென்னை மாரி ஒரு மோசமான ஊரு எங்கயுமே இல்ல சீரியஸா தலைவா கோச்சுக்காதீங்க நா சொ சொல்றேனு ஏன் கேட்டீங்கன்னா நா அந்தளவுக்கு அனுபவப்பட்டுட்டே சென்னைல வந்துட்டு
ம்
சென்னை எப்பா மக்கள் எல்லா ஸ்டேட்ல இருந்து சென்னைல இருக்காய்ங்க
சு
ஆல் ஓவர் இந்டியால யா எந்தெந்த லாங்குவேஜ் இருக்குமோ அத்தன லாங்குவேஜு சென்னைல இருக்கு
ஆமா எல்லாருமே சென்னைல தா இருக்காங்க
அதுல ஆ பீஹாரி அதிகமா இருப்பாங்களாட்டுக்கு
ஆமா பீகார் நெறையா பேரு இருப்பாய்ங்க இந்த ஹிந்தி காரங்களா இப்ப நெறையா பேரு இருப்பாங்க
அதா அதா அதா அதா
சரி
ஏகப்பட்ட பேரு இருக்காய்ங்க
ஆமா நெறையா பேரு இருக்காங்க ஹிந்தி காரங்களா
ஆ ஹோட்டல்ல ரொம்ப ம ஓரளவுக்குதா தலைவா ஆனா ஒரு கடையில போய் சாப்ட்டோ சத்தியமா சொல்றேங்க இந்த மாரி சாப்பாலா ஐயோ ஏண்டா சாப்டோனு இருந்துச்சு அ மறைமலை நகர்ல இருந்து இந்த அது எனக்கு என்னன் சரியா தெர்லுங்க
ஆ
மறந்துருச்சு ஒரு ஹோ ட்டல்ல போய் சாப்படுறதுக்கு போனோ அ அ தோச இ பரோட்டாலா இருக்குன்னா சேரினு சிக்கன் ஃப்ரே இருக்குன்னா செரி சிக்கன் ஃபிரே குடுங்கன்னு சொல்லி வாங்குனோ அ சிக்கன் ஃப்ரேவ எப் ப்டி போறான் வெச்சுங்க சில்லி சிக்கன் இருக்குங்ள
ம்
சில்லி சிக்கன்ல போடறாங்க ஃபிரேவ அத சாப்ட்டா என்ன ஆகு அப்டியே ஃபுட் பாய்சன் ஆயிரு ஃபுட் பாய்சன் ஆயிரு ஐயயோ நமக்குலா வெ ய பாத்துட்டு என்னயா சில்லி சிக்கன்தானே இது நல்லாருக்குங்க நியூவ் நியூ ஃபுட்டுங்க நியூ ஃபேவருங்க ஃப்ளேவருங்க அப்படிங்கறா என்னமோ ஐஸ் கிரீம்ல இருக்க ஃபேவர் மாரி இத சொல்றா தம்பி இதல்லா வேணா நீங் கோச்சுக்காதிங்க அப்டின்ட்ட இல்லங்க போட்டாச்சு பே பண்ணிருங்க அப்டிங்கறா ஓ மொதல பிளே ப சாப் பாடு எலைக்கே வரல அங்க போட்டுட்ருக்கும் போதே பாத்துட்டோ என்ன வெளாடுறியா டிஃபனே வேணாயான் சொல்ட்டு எந்திரிச்சி வந்துட்ட ஒரு ஊரன
செர் தனியா போனிங்ளா சென்னைக்கு
நாங்க ரெண்டு மூணு பசங்க போயிருந்தோ
ஓகே ஓகே எனக்கு ட்ரிப்பு ட்ரிப்பு ட்ரிப்பு மாரி வந்திங்ளா சென்னைக்கு
ஆஃபிஸ் ஒர்க்கா வந்திருந்தங்க
ஆஃபீஸ் ஒர்க்கா ஓகே ஓ
ஆஃபீஸ்ல காண்ட்ராக்டு டென்ட் போட்ருந்தாங்க டி ஆர் டே ல டி ஆர் டே தலைமைச் செயலத்துல இருக்கு தலைமைச் செயலக பக்கத்துல இருக்கு
ஆ
ஊரக வளர்ச்சி துறை தலைமையிட அது
செரிங்க செரிங்க
அதுக்காக வந்துருந்தங்க எப்பா சாமி ஏண்டானு போச்சுங்க
ரொம்ப
ஐயோ ரொம்ப ஒர்ஸ்ட்டு தலைவா
ம்
சென்னை நாம அந்த மாரி சென்னை ந பா ஆனா நா எதிரி நா நெனைச்ச
காட்ட மாட்டாங்க நல்ல பிளேஸ்தா இருக் பா
சென்னையில நல்ல பிளேஸ் இருக்கு தலைவா நாங்க போன எடோ நாங்க போன எடோ கொஞ்ச மோ சமான எடோ வேற ஒண்ணு இலை
அதுதா சேரி
ம் நாங்க போனது சென்னையில மோசமான எடோ
சும்மா சென்னைன் சும்மா இல்லல்ல தமிழ்நாடு கேபிட்டல் எல்லா சென்னை அது நீங்க உங்களுக்குரிய ஆ ஒரு இதுவான அனுபவமா இருந்துர்க்கு ஒரு தவறான அனுபவமா இருந்துர்க்கு நீங்க ஒன்னு நாள் ஒண்ணுதா நீங் கூட வந்து பாருங்க நல்லதா பே பண்ணி பாருங்க சென்னையிலயே எவ்ளோ எடோ இருக்கு
இது கோயம்புத்தூர் எப்படி தெரியீங்களா கோயமுத்தூர் போனா கோயம்புத்துர்லேந்து ஒரு அ டூ மன்த்து சிக்ஸ்டீன் டேஸ் இருந்தே கோயம்புத்தூர் ஒரு சிக்ஸ்டீன் டேஸ் இருந்தே அறுவது நாள் இருந்தே சரியான பிளேஸ்சு கோயம்புத்துரு
ஆ
ஆனா எல்லாமே கோயமுத்தூர் கோயமுத்தூர்னு நா கூட என்னமோ நெனச்ச ஆனா போய் இப்பதா ரீசெண்டா ஒரு சிக்ஸ் ச சிக்ஸ் மந்த் ஆகுது அங்கிருந்து வந்து
ம் நல்லாருக்கு கோயம்புத்தூரு
செம்மையா இருக்கு மச்சா கோயமுத்தூரு
ம்
ங்க கோயம்புத்தூரு செம்மையா இருக்கு சிங்காநல்லூர்லருந்து ஒரு அந்த மெயின் பஸ்ஸ்டண்டலருந்து எறங்கி நம்ம கோயம்பத்தர் டவுன் பஸ் டவுன் போணு டவுன்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மருதமுல போற ரோட்ல
ம் வியூவு நல்லா இருக்கு
செம்மையா இருக்கு ஜி அந்த மலையில இருந்து பார்த்தா செமையா இருக்கு அ மு முருகனு ந போ மலைங்க தானே சுத்திலு
ஆமா ஆமா
சூப்பரா இருக்கு
ம்
இந்த ஈஸா லா போய் பாத்தோ அறுவது நாள் வேலைக்கு போன மாரி இல்ல எதோ டூர் போன மாரு இருந்துச்சு
ம் ஹ அருவ சிது சிக்ஸ்டீன் டே இருவது நாலு ரெண்டு டூ மந்ஸ்து போனோ ஒரு டூர் மாரி போய்ர்ச்சு கடைசில எங்களுக்கு வேல மாரியே தெரியல ஆமா மார்னிங்கு நைன் ஓ கிளாக் போனோ ஆ ம மதியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு மணிக்கெல்லா வந்துருவோ ரெண்டு மணிக்கு வந்துட்டா எங்கயாச்சு ஒரு பக்கத்து வெளியில பிளேஸ்க் வருவோ அங்க சுத் தறது இங்க சுத்தறது இங்க இருந்து பண்ணாரி கோயிலுக் போவோ பண்ணாரி கோயிலருந்து நேரா அப்படியே போயிட்டு பாத்துட்டு வருவோ சுத்திட்டு வருவோ அப்படியே
ம் ம்
செம்ம பிளேஸ்சு
ம் ம்
ஒன்னு தெரிஞ்சுக்கல எனக்கு
சரி சரி நீங்கதா நறைய பேசிருக்கீங்க கால்ல
என்ன தலைவா
நீங்க தா கால் பண்ணறதா நறையா பேசிருக்கீங்கன்ட
ஆ பேசுங்க
அவ்ளதாங்க எங்க அ அடுத்த கால்ல பாக்லா
ஆ அடுத்த கால்ல பாக்கலா ஓகே
ஆ நன்றி நன்றி
ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி
ஆ